ஹலோ எப்டி இருக்கிங்க நல்லா இருக்கிங்ளா வீட்ல எல்லா நல்லாருக்காங்
ஓ நல்லாருக்காங்க நீங்க எப்டி இருக்கிங்க நல்லாருக்காங்ளா
ஓ நல்லா இருக்கேங்க ஓ கொழந்தைங்ளா ஸ்கூலுக்கு போயிட்டாங்ளா வேல இது வீட்ல எல்லா முடிஞ்ச்சிங்ளா
கூலுக்கு போயாச்சிங்க இப்பதா பாருங்க வேலை எல்லா முடிச்சிட்டு உக்காந்துட்டு உங்ளுக்கு கால் பண்ற செரி ரொம்ப நாளாச்சு பேசி கூப்ட்டு இன்னைக் கேக்லா எப்டி இருக்கிங்க என்னனு
செரி செரிங்க ஓ நல்லா இருக்காங்க கொழந்தைங்க எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு வன்ட்டாங்க பாருங்க எ கொழந்த சரியா சாப்டவே மாட்டேங்கிறா என்னதா பு புடிச்சி புடிச்சி புடிச்சி புதுசா புதுசா செஞ்சாலு புடிச்சது செஞ்சு குடுத்தாலு செரி புடிச்சது செய்ய செய்யாட்டியு செரி இந்த மத்யான நேர சாப்பாடு திருப்பி திருப்பி கொண்டு வராளுங்க என்னதா பண்றதுனே புரியமாட்டேங்கிது
இன்னக்கி என்ன குடுத்துட்டிங்க அவுளுக்கு
இன்னக்கி தயிர் சாப்பாடு தா குடுப் ரொம்ப பிடிக்குங்க தயிர் சாப்பாடுனா விரும்பி சாப்டுவாப்டி அதனால தயிர் சாப் பாடு குடுத்துட்டேங்க அது போக ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம இது வாட்டர்மெலன் குடுத்துட்டங்க சாப்டுவா நல்லா சாப்டுவா ஆனா என்னன் தெரில தயிர் சாப்பாடு அப்படியே கொண்டு வந்துட்டாளுங்க கேட்டதுக்கு எனக்கு புடிக் கிலமா அப்பிடிங்கிறாளுங்க
ஓ ஓ புடிக்கலயாட்ருக்குதுங்க அது நீங்க நல்ல கிரீமியா குடுத்துருக்கலாமுல்லிங்க அப்டிதா குடுத்துட்டிங்ளா
ஆமாங்க நல்லா கிரீமியா நல்லா ஸ் இதா இருந்தது கொண்டு வரும்போதுமே சாப்பாடு இருந் நம்மளுதெல்லா வந்து ஆ கொண்டு போனோம்னா நம்ம நம்ம பில்லா படிக்கும்போது கொண்டு போனம்னா ட்ரையாயிரு தயிர் சாப்பாடு பாத்ருக்
ஆமா எங்க அம்மாலா குடுத்துடுவாங்க அப்பல்லா பாத்திங்னா ரஃப் ஆயிரு மத்யானத்துக்குள்ள அதைதா சாப்
ஆ எனக்குமே அப்டிதா ஆகுங்க நானு பயிந்துட்டு அவளுக்கு அப்டி குடுக்கக்கூடாதுனு சொல்லிட்டு நல்லா கொலஞ்ச சாப்பாடா அடிசா சாப்பாடா எடுத்து இப்ப வடிக்கிறதாங்களா நல்லா அடி சாப் பாடா எடுத்து நல்லா கொலஞ்ச மாதி நல்லா கிரீமியாதா பண்ணிக் குடுத்த ஆனா அவளுக்கு வந்து சுத்தமா வே புடிக்கலம்மா அப்டின் சொல்லி கொண்டு வன்ட்டாளுங்க என்ன பண்றதுனே தெரிலிங்க
ம் இங்கயுமே இன்னைக் பாருங்க இன்னைக்கு அவனே கேட்டா காளான் பிரியாணி பண்ணி குடுங்கமா அப்டினு சொல்லி சரி விரும்பி சாப்டுவா எப்பயுமே அத செரி பாருங்கு செஞ்சு குடுத்தா அத பாதி சாப்ட்டு பாதி அப்டியே கொண்டு வந்துட்டா ஏன்னா எனக்கு புடிக்கல போது அப்டின் கொண்டு வந்துட்டா கொழந்தைங்க சாப்டுறதே இல்ல இங்க இருக்கற கொழந்தைங்கள்லா என்னதா பாத்து பாத்து பண்ணி குடுத்தாலு சாப்டவே மாட்டேங்கிறாங்க
அப்பல்லா நம்ம பெத்தவங்க வந்து ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நம்மளுக்கு இதுதா பொழுதவரைக்கு ன்னா நம்ம பொழுத வரைக்கு அதுதா சாப்டுவோ இல்லீங் ங்களா ஆனா இப்பருக்க கொழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் தனியா ட்ரை ஃப்ரூட்ஸு ஒண்ணு ஒண்ணு பாத்து பாத்து பண்ணியுமே இப் இப்ப இந்த கொழந்தைங்க சாப்புடவே மாட்டீங்கு சுத்தமாவே என்னதா பண்றதுன்னே தெரியிலிங்க
ம் எங்க அம்மாலா பாத்தீங்கன் வச்சுக்கோங்க அப்பல்லா ஒரே ஒரு சாம்பாரு ஒரே ஒரு ஒரே சாப்பாடு ஒரு சாம்பாரு ஒரே ஒரு பீட்ரூட் பொரியல் மட்டுந்தா பண்ணும் காலையிலேயே காலலிக்கு அதா மதியானத்துக்கு அதா நைட்டுக்கு மட்டுந்தா என்னைக்காச்சு ஒரு நாளைக்கு அதுவு தோச சுடுவாங்க ம் அந்த மாரிலா வளத்தாங்க இப்ப இருக்கறதெல்லா பாருங்க
ஆமாங்க கண்டிப்பா இப்ப பாத்துட்டீங்கன்னா காலையில வந்து ஒரு டிஃப்ரெண்டா செய்யணு இப்ப நைட்டுக்கு டிஃப்ரெண்ட்டா செய்யணும் மதியத்துக்கு அவுங்களுக்கு லன்ச்சு பாத்து பாத்து குடுத்துடணும் அத சாப்பிட்டு வராங்களா இல்லையானே நம்மளுக்கு டவுட்டா இருக்கு இல்லங் ல்லீங்களா சாப்ட்டுட்டாங்கன்னா பிரச்சனையே இல்ல சாப்டாத டைம்ல அப்டியோ வரும் பாருங்க ங்க கோவோ சாமி சொல்லவே வேண்டாங்க அதெல்லா
நம்ம பாத்து பாத்து சரி நம்மளதா அவ்ளோவுக்கு ஆசப்பட்டத சாப்பல்ல நம்ம இவிங்களுக்காது நல்ல குடுத்து குடுத்து வளக்கணும் பாத்து பாத்து ஒவ்வொன்னா செஞ்சுக் குடுத்தோம்னா துப்பிர்றது அதுக்கு செஞ்சு ஊட்டுறதுக்குள்ள பற்ற பாரு இருக்கு பாத்தீங்களா சாமி
ஆமாங்க கண்டிப்பா நீங்க சொல்ற மாரிதா அப்பற ஃப்ரூட்ஸ் எல்லா என் கொழந்த நல்லா சாப்ட்டுக்கிறாங்க எந்த பழ குடுத்தாலு சரி வாழப்பழத்துல இருந்து தர்பூசணி இந்த நம்ம ஜூஸ் போடுவோம் பாத்தீங்களா முளாம்பழ எல்லா ஜூஸ் போட்டுத்தான விரும்பி சாப்டுவாங்க புல்லா கட் பண்ணி கட் பண்ணி குடுக்கவே சாப்டுவாலுங்க அவ்ள ரொம்ப புடிக்கு அவளுக்கு. ஃப்ரூட் சேர்ந்தப் பிரச்சனை இல்லங்க, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல்லா வந்து நா வாங்கிட்டு வரும்போது ஐயோ சாப்டுவாளா இ இவ்ளோ காஸ் போட்டு இவ்ளோ குடுத்துட்டறோமே எப்டி சாப்டுவாலே இப்ப வந்து சாப்டறாங்கன் கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு பிரச்னையே இல்ல இல்லங்க லா கன்ஃபார்மா வாங்கிட் ட்டு வந்து நம்மளுக்கு குடுக்கலா ஆனா ட்ரைஃப்ருட்ஸ்லா வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ரேட் இல்லங்கலா இப்ப ரேட்டு குடுத்து வுடோனுமே ஹெல்தியா நம்மளுக்கு சாப்பலயே இருனாலும் கூட அதுக்கு ஈக்குவல் ஆயிரு பேலன்ஸ் ஆயிரு சொல்ல சொல்லிட்டுதா நம்ம பாக்க வேண்டியதா இருக்கு ஆனா ஓகேதான் சாப்ட்டாங்க இன்னைக்கு அந்த கருப்பு திராட்சை இருக்குல்ல ஆ நல்லா சாப்ட்டா பாப் பா அவலே கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி சாப்ட்டா அப்பதா தெரிஞ்ச்சி ஓகே இவளுக்கு இது புடிக்குது அப்
சரியா நா காலைல எந்திரிச்சி என்ன தெரியுமா பண்ணுவ அவளுக்கு பிள்ளைக்கு வந்து பாத்தீங்ன்னா நட்ஸ் எதுமே எடுத்துக்கவே மாட்டா. அதனால நா அவளுக்கு லட்டு பண்ணி குடுத்துருவே நட்ஸ்ல. அப்புற பாத்தீங்கன்னா காலல எழுந்திரிச்ச வொடனே அந்த நைட் ட்டே பாத்தீங்கன்னா அந்த கருப்பு திராட்ச இருக்கு இல்லைங்க கருப்பு திராட்சை இருந்தாலு ஓகேதா அந்த ஆரஞ்சு ஓகேதா அப்ப என்ன பண்ணுவே அதுக்கு அத நல்லா நைட்டே ஒரு பத்தன்ன ஊற வச்சு கால இருந்துச்சு த தண்ணி கொடுத்துருவே அந்த தண்ணி எடுத்து குடுத்த நல்லா சத்துதானேங்க அதுமேவு
ஆமா மா கண்டிப்பாங்க
ம் சத்து குடுத்த அதும் சத்துதா நீங்க அது லட்டு பண்ணி குடுத்துருவ அதுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் போறால்லைங்க ஸ்நாக்ஸ் குடுத்து விட்டோம்னா சாப்ட்டு வந்துருவாங்க ஏன்னா டைரக்டா குடுத்து அப்ப சாப்ட மாட்டேங்கிறாங்க
ஆ நா அப்படியவே குடுத்து விட்டுருதுங்க அப் சாப்ட்டுக்கறா பிரச்சனை இல்ல ம் ஏமாத்தலா வேண்டா இந்த கீரை இந்த மாரிதா வந்து ஏமாத்தி குடுக்கணுங்க இந்த கீரையெல்லா பாத்து விட்டீங்கன்னா சாப்பாடு கூட நா என்ன பண்ணுவே அதெல்லா அரைச்சு ஊத்தி நல்லா ஃபியூரி மாதிரி அரைச்சி அ அரைச்சூத்தி சட்னி வந்து சா தாளிச்சு மா செஞ்சு அத அரைச்சு அதுக்கப்புற சாப்பாட வடிச்சு சாப்பாடு எடுத்து கொட் ட்டி தாலிச் சாப்பாடு எப்படி செய்வோங்க அந்த மாதிரி செஞ்சு குடுத்துருவங்க உங்களுக்கு ஆமாங்க இந்த ரெண்டு நாளா ம் ரெண் நாளா ஒடம்பு வேற சரியில்லைங்கலா எனக்கு எந்திரிச்சு கா காலையல்நர் சாப்பாடு செஞ்சு குடுக்குறக்குள்ள ஒரு வழியாயிருதுங்க
அப்டியா அவ ஸ்கூலுக்கு கெளப்பி அவங்களுக்கு சாப்பாடு குடுத்து
ம் ம் இவங்க ஸ்கூல்ல வேற ம் இவங்க ஸ்கூல்ல வேற இப்ப ஏதோ ஃபண்ங்ஷ ன் வருதாம அதுக்கு வேற இனி உங்களுக்கு ஏதாவது எதுமோ வேஷம்ல்லா போடணு அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாப்பாங்க
ஓ
வாங்க தெர்ல சாப்ட்டுட்டு படுத்துட்டாங்க அங்க எல்லா சாப்ட்டுட்டு படுத்துட்டாங்களா
ஓ எல்லா சாப்ட்டு பத்தங்காட்டிதா வேலையெல்லா முடிச்சுட்டுங்க சரி பேஸ்லா என்ன ஏதுனு கேக்கலான்னு தா கூப்ட்டேங்க
ஆமாங்க நம்ம பேசிய எத்தனை நாாளாச்சு ரொம்ப நாாளாச்சு இல்லங்க
ரொம்ப நாள் ஆச்சுனால சரி கூப்பிட்டு கேக்கலா என்ன பண்றாங்க என்னனே
குட்டி பாப்பா என்ன பண்றாளுங்க
அவ சாப்ட்டு தூங்க வச்சுட்டு தா வந்தேங்க அவளயே ஐயோ அவள அவள சமாளிக்கிறதே பெரிய வேல தெரியுங்களா என்னென்ன சேட்டை பண்றா தெரியுமா அவ சரியான சுட்டியாக்கு
ஹம்
வளக்கறக்குள்ள ஒரு வழி ஆயிருவோம்மாட்டுக்கு நம்ம
அதா அதாங்க சாப்பிறக்குல்லா சாப்ட்டுக்கிறாளுங்களா
ம் சாப்ட்டுக்கறாங்க இன்னைக்குதா பாத்த பாத்தீங்கன்னா அந்த ஆறு மாச இருக்கு அவளுக்கு அவளுக்கு பாத்தீங்கன்னா இந்த பம்பிங் பியூரிக் குடுத்தே இன்னைக்கு ஒரு ஏழு ஏழு ஏழரை மணி இருக்குங்க நல்லா வேக வச்சு ஸ்டீம் பண்ணி அத எடுத்து அரைச்சு நல்லா மசிச்சு குடுத்து ஊட்டி விட்டே ஒரு அஞ்சாறு பூ ஸ்பூன் சாப்பிட்டா போதும் வச்சிட்டா வேணான்னு துப்பிட்டா நல்லா ஊட்டி விட்டு ம்
இந்த கேரட்டு பாதாம்ல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு குடுங்க சரிங்களா மசிச்சு நல்லா குடுங்க நல்லா இதாருக்கு அப்புற குழந்தைங்களுக்கு ரொம்ப நம்மதாங்க நல்லதா பாத்துக்கணு இல்லைங்களா கண்டிப்பா
ஆ
ஆமாங்க